அ ச கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேக்குதா இந்த சைட்ல இருந்து
இல்ல இல்ல எந்த சவுண்ட்டு கேக்ல
ஆ சேரிங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சிங்க நீங்க
ஆஹ சாப்ட்டேங்க
ஓகே ஓகே என்னஸ்
ஸ்பெஷல் பாத்தீங்ன்னா எது இல்ல சப்பாத்தி தா அங்கங்க
இங்க தோசைங்க
சே சேரிங்க இங்க பாத்தாலும் தோச தோச தோசதா இல்லையா தமிழ்நாடு புல்லா நைட் நேர தோச தோச தா ஐ லைக்
இட்லி இல்ல தோச அதுதா வந்துட்டு ம் சாம்பார் சட்னியோட முடிஞ்சிரு
ஆமாங்க
இல்லன்னா வேன்னா காய் வாங்கி கட் பண்ட்டு என்ன கொழம்பு வைக்கிறதுன்னு கன் ஃபிஷ் பண்டு
சேரிங்க என்ன தலைப்பு பத்தி பேசலாங்க
நீங்க சொல்லுங்க எத பத்தி வேணாலு பேசலா
பழக்க வழக்கங்கள பத்தி பேசலாமா நம்ம வளந்த காலகட்டத்துக்கூ இப்ப இருக்குற கொழந்தைகளோட காலகட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னு சொல்லி
ஆ ஓக்கே பேசலாம்
ஆஹ் சேரிங்க நம்ம இருந்த காலகட்டத்துலல்லா பாத்தீங்க அப்டின்னா நம்ம ஒரு டீச்சர் வராங்க அப்டின்னாலே எந்திருச்சு நின்னு நம்ம வந்துட்டு வணக்கம் சொல்வோ அதுக்கப்றோ பாத்தீங்ன்னா ஏதாவ்து பெரியவங்க வந்துட்டு வெயிட் தூக்கிட்டு வராங்க பேகு தூக்கிட்டு நடக்க முடில அப்டின்னா வாங்கி நம்ம கொண்டு போய் குடுக்குறது அவுங்ளுக்கு ரோடு க்ராஸ் பண்ணி விட்றத் ப்ப அந்த மாதிரி பின்ன பாத் த்தீங்கன்னா நமக்கு புடிச்ச டீச்சர்ஸ்க்காகட்டும் இல்ல நமக்கு புடிச்ச ஃபேமிலில இருக்கப்பெரிய ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் குடுக்குறது போய் நின்னா சிரிச்சு பேசுறது அந்த மாதிரி எல்லா நம்ம நெறைய பண்ணிருப்போ இல்லையா சின்ன வயசுலல்லா இப்ப இருக்க கொழந்தைகளல்லா பாத்தீங்கன்னா ஒ உறவினர்கள் கிட்ட பேசுறதுக்கே சங்கடப்பட்றாங்க இல்லையா
ஆமா ஃபுல்லா மொபைல் தா எல்லாம் மொபைலோட தாக்கம் தா அதெல்லாமே
மொப் இது பைய் ஏதாது தூக்கிட்டு போய் குடுக்கணு அப்டின்னா பைய எடுக்கணுனாலே உங்களுக்கு ஒரு கஷ்டோ ஐயோ இதென்ன இப்டிருக்கு அதென்ன அப்டிருக்கு அப்டின்னு சொல்லி சொல்றது து அந்த மாரி இப் இப்பருக்கிற கொழந்தைகள் கிட்ட நம்ம மரியாதைய வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து காலகட்டத்துக்கு நம்ம தல்லப்பட்ருக்கோ
இருந்தாலு உங்க பொண்ணுக்கு அஞ்சு வயசு தான அது அப்பவே இப்போ இப்டி இருக்காங்க அப்டின்ற மாரி சொல்றீங்க
இல்லல்ல நா வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து நா பொதுவா சொ ஒல்லல்ல இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கணவரு சொந்த வந்ட்டு இருப்பாங்க நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனும்ப்போனப்ப பாத் த்தீங்ன்னா அவங்கம்மா வந்துட்டு ஒரு பேகு எடுத் ந்த அதாது கட்ட பையோ மஞ்ச பையோ அந்த மாரில்லா கெடையாது நல்ல ஒரு பேக்ல வந்துட்டு ஒரு ரெண்டு செட்டு துணி எடுத்து வெச்சு எடுத்துட்டு வந்தே நீங்க எதுக்கு இது எடுத்துட்டு வந்தீங்க இதெல்லா எப்டிமா தூக்கிட்டு போறது நீங்க டிராவலிங் பேக்கோ இல்ல சூட் கேஸோ எடுத்துட்டு வந்த அப்டின்றா மாதிரி பேசிட்ருந்தாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு செட்டுக்காக நா வந்துட்டு சூட் கேஸ் எடுத்துட்டு வர முடியுமா போ போய் உ வேலையப்பாரு அப்டின்றா மாதிரி சொன்னாங்க சோ அதெல்லா பாக்கும்போது இப்ப இருக்கிற குழந்தைகள்லலா எவ்ளோ ஸ்டைல் எதிர் பாக்குறாங்க பெற்றோர்களு அந்த மாரி மாறணுன்னு சொல்லி எதிர்பாக்றாங்க அதுதா வந்து ரொம்ப ஒரு கவலை உரிய விஷயமா இருக்கு
நாம்ப படிக்கும் போதெல்லா ஸ்கூல்ல பயங்கரமா அடி போட்டுதா வளத்துனாங்க இப்பல்லா வந்து டீச்சர்ஸ் ல்லாம் ஸ்டூடண்ட பாத்து பயப்பட வேண்டிதாருக் க்கு மெயினா கவர்மெண்ட் ஸ்கூல்ல
ஆமாங்க ஆம்மா அ அந்த மாரி மாறிடுச்சு இப்பல்லா நம்ம
ஃபுல்லாவே மொபைல் பேஸ்டா இருக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது எப்படி இன்னொருத்தர்கிட்ட வந்து பேசுறது
ஆமாங்க ஆமா
இப்ப நம்ம பஸ்ஸுல போனாவே நம்ப பக் பக்கத்துல யாராவது இருந்தா பேசிட்டு போவோம் இப்பல்லாம் ரெண்டு பேரும் மொபைல் தான் யாரு பக்கத்துல கொந்தருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் ஒரு ரெண்டு நாலு மண் நேரம் அஞ்சு மண் நேரம் டிரராவல்னாலும் ஒருவாரத்த பேசாம அப்படித்தான் போகுது
ஆமா இப்பல்லாம் பங்க்ஷனுக்கு போகும்போ குழந்தைகள் பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு ஃபோன் பாத்துட்டு இருப்பாங்க யார் வராங்க போறாங்க வயசானவங்க வராங்களே நம்ம அந்த கால் மேல இருந்து கால் எடுக்கணும் எந்திரச்சு நிக்கணும் அந்த மாரி எந்த ஒரு மா தெரியாதையுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் பாத்த நா என்னோட பாப்பாக்க வந்து சொல்லுவப்பல்ல உக்காரக்கூடாது பாப்பா வயசானவங்க போனா எந்தருச்சு நின்னு அவங்களுக்கு கொடுக்கணு அந்த மாரிலா சொல்லுவ ஆனா எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாரி சொல்ல முடியாதுல அதெல்லா பாார்க்கபோ ம்பவுமே வந்து சங்கடமா இருக்கு கோவமு வருது ஏன் நாகரீகம் ப்படின்ற பேர்ல வந்துட்டு அநாகரிகமா வந்து நடந்துகிறாங்க அதாவது சின்ன குழந்தைங்க நடந்துகிட்டா பரவாயில்ல பதினஞ்சு பதினேழு பதினெட்டு வயசுல வந்து நடந்துகிட்டா அது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னே வந்து தெரியலுங்க
இந்த இந்த காலகட்ட சூழ்நிலையே அப்படி இருக்கு எல்லாருமே வெளியூர் போயிறாங்க ஒருத்தரோட சம்பாதித்தியம் பத்தமாண்டேது சோ ன்னோத்தரு வேலைக்கு போகும்போது ப்பா அம்மா வேலை பார்க்கும் போது மொ மொபைல குடுத்துட்டு போயறாங்க குழந்தைகிட்ட அவங்க வேல கெடக் கூடாதுன்ட்டு அது அப்படியே மொபைல பாத்து பாத்து பாத்து அப்டியே தனிமையா மொபைல பாத்துட்டே வளர்ந்துட்டு இருக்கு இப்ப எ கூட ஒர்க் பண்றங்க லேடிஸ் எல்லாமே குழந்தைங்க வந்துட்டு மொபைல் கொடுத்துதா உட்கார வைக்கிறாங்க
ஆஹ்ஹ்ஹ் நீங்க நீங்க எப்படி உங்க குழந்தைக்கு வந்து குடுப்பீங்களா இல்ல
ஆஹ் ந கொடுக்க மாட்ட நா அத பஸ்ட் இருந்தே மொபைல் குடுத்தது இல்ல அவ கம்மனுதா இருப்பா அப்படி எது பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்ட அம்மா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாரிய புரி்ஞ்சுட்டு டீவி பாப்பா இல்னா என்னா கலரிங் பண்ணுவா
சரி சரிங்க
அப்படியே போயிரு அஹ் ஆனா சாப்பிடும்போது மட்டு மொபைல் வேணு தட்டுல சாப்பாடு இருக்குதோ இல்லையோ ஃபஸ்ட் மொபைல் வேணு சோ சாப்பிடும் போது மட்டு மொபைல் இருந்தாதா சாப்பாடே உள்ள போகு
ஆஹ் ஹ்
சரி வைத்த நெப்புறக்காக நானு சரி குடுத்துர்றது மொபல பாத்துட்டே இருப்பா நா அப்படியே ஊட்டிட்டே இருந்தாதா சாப்பாடே உள்ள போகு
ம் சரிங்க
நிபாட்டி பார்த்தோ இல்ல மொபைல பாாரத்துட்டு சாப்பிட்டா சிக்கிக்கு அப்படின்னுல்லா சொல்லிட்டு பயந்துட்டா கொஞ்ச நாள் மொபைல் இல்லாம ஒரு ஒன் வீக் சாப்பிட்டா அஹ் எப் பூ சாப்பறதோட ஒரு அறவாசி சாப்பாடு கூட உள்ள போகல
உஹம்
சரி என்னடா பண்றதுன்னு திரும்ப இப்ப மொபைல் குடுத்தே சாப்பிட வச்சு
ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லா சொல்றாங்க லைய மொபைல் பாாரத்துட்டு சாப்பிடக்க கூடாது அப்படின்னு எல்லா அறிவுரை சொல்லிகேட்டுலா மாறது இல்லையா
அவ இப்பதானே எல்கேஜி போறா அது இன்னு அங்க ஸ்கூல்ல அந்த மாரி எல்லா எதுவுமே சொல்லல நாங்களு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோ அவங்க சொல்லுவாங்க இருந்தாலு வந்துட்டு அந்த புரிஞ்சு அது எடுத்துகிற வயசு இல்ல நம்ம ஊரா இருந்தா தமிழ்ல சொல்லுவாங்க தெரியு நாங்க வெளியூர்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல சொல்றதுனால அவ அவளுக்கு தெரிய பெருசா புரியல அவங்க அட்வைஸ் பண்றாங்க அப்டிங்கிறதே அவளுக்கு புரில
ஆஹ் ஆஹ சேரி சேரி அது என்னமோ உண்மை தா அந்த மாரி பாத்தீங்க அப்பிடின்னா குட்டி கொழந்தைங்களுக்கு வந்து மரியாதையே வந்து தெரிய மாட்டேங்குது அதெல்லா பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாதா இருக்கு என்னடா இப்படி இருக்காங்களே அப்டின்ற மாரி இரு க்கு நம்ம அது நம்ம கொழந்தையா இருந்தா நம்ம சொல்லி திருத்தலா எல்லா கொழந்தைங்க கிட்டையுமே நம்ம அத போய் சொல்ல முடியாது சாப்புடம் போது மொபைல பாக்காதீங்க பெரியவங்க வந்தா கால் மேல கால் போடாதீங்க எல்லா வந்துட்டு நம்ம சொல்லவே முடியாது
எனக்குமே பாத்தீங்னா நானு ட் மொபைல் பாக்க மாட்டே சாப்பிடும் போது டி வி பாக்குற பழக்கம் இருக்கு நா சாப்பாட்ட போட்டோனே வந்து டி வி தா ஆன் பண்ணுவே ஃப்ரீயா இருக்குற அப்போ
நானு எனக்கோ அந்த பழக்கம் இருக்குங்க டி வி பாதா மடமடன்னு சாப்டுருவே
ஆமா அது இல்ல அது என்னென்னா அப்பையாது கொஞ்சோ ரிலாக்ஸா அது ரிலாக்ஸா சாப்புல்லா அப்பிடின்ற மாரி ஒரு மைண்ட் செட் வேலையெல்லா முடிச்சுட்டு கொஞ்ச நேரோ ஒ பத்து நிமிஷம் டி வி பாத்துட்டு சாப்டா ஒரு ரிலாக்ஸா சாப்பில்லா அப்டின்ற மாரி மைண்ட் செட்ல போகுது
செரி செரிங்க எனக்கு அந்த பழக்கமனா இருக்கு நானு நெறைய தடவ அத மாத்திக்கணுன்னு நெனைப்பே ஆனா அது வந்து இன்னு முடியறதே இல்ல
உம் உங்க பொண்ணுங்களே எப்டி மொபைல் பாப்பாங்ளா இல்ல இந்த மாரி வள
இல்லங்க என்னோட ரெண்டாவது கொழந்த பாத்தீங்கன்னா ஒன்ற வயிஸ்தா அவ ஃபோன்னு பாக்க மாட்டா டிவியு பாக்க மாட்டியா கொழந்தைல இருந்தே அப்பிடித்தா ஆனா மொதல் பொண்ணு பாத்தீங்னா மூணு மாசத்துல இருந்தே வந்துட்டு ஃபோன் பாக்குற பழக்கம் இருக்கு ஏன்னா நம்ம நெறைய போட்டோஸ் வீடியோஸ்லா எடுப்போலியா மொதல் கொழந்தன்னு சொல்லிட்டு அப்ப அவளுக்கு வந்து ஒரு கிரேஸ் மாரி றே ஆயிருச்சு பின்ன மூணு வயிஸ்ல நாங்க போயி எல் கே ஜி சே தின்னதுக்கப்பறோ டீச்சர்ஸ்லா சொல்லி சொல்லி இப்ப அத பாக்கறதே கெடையாது ஃபோன டி வி மட்டு பாப்பா ஆனா குட்டி பாப்பா வந்து பொறந்ததுல இந்து இப்ப வரை ஒரு ஈடுபாடே கெடையாது எப்பயாது மொபைல் எடுத்து காத்ல வெச்சா அவுங்க தாத்தா கிட்ட மட்டு பேசுற மாரி பண்ணுவா அத பாக்கறதனால ந்த அப்டேவு டீட் பண்ற மாரி பண்ணுவா அவ மொழில இயா உய்யா அப்டின்னெல்லா சொல்லுவா அவ்ளோதா மத்தபடி ஃபோன்னு அப்டியே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பாக்கறதா அந்த மாதிரிலா ரெண்டு பேருமே கெடையாது இப்போ
உங்க ஃபஸ்டு பொண்ணு இந்த வருஷம் எல்கேஜிங்களா யூகேஜியா
யூகேஜி எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போறாங்க
ஓகே டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்னுங்களா
ஆமா ஆமா டுவென்டி டுவெண்ட்டில மேரேஜ் ஆச்சு டவெண்டி டுவெண்டி ஒன்ல அவங்க பெறந்தாங்க
என்ன என் பொண்ணு எனக்கு டெவண்டி டெவண்டி மேரேஜ் பட் டூதவுசன் டுவென்டி டூல பெறந்தா
ஓ செரி செரிங்க அப்பெல்லா கொரோனா டைம் இல்லையா ர பயங்கரமா கஷ்டப்ப
ஆமா ஆமா ஆமா என்னன்னா ரொம்ப ரொம்ப நாள் கனவு இருந்திருக்கு செரி நம்ம கல்யாணம் இந்த மாரி ஹால்ல தா நடக்கணு அ அப்டின்டு சோ ஹளுக்கெல்லா அட்வான்ஸ்ல்லா குடுத்துட்டு அட்வான்ஸ்லா குடுத்துட்டு திரும்ப வாங்கியாச்சு வேற வழி இல்லாம வீட்லதா வெச்சுது
நானுமே வந்துட்டு ஆசப்பட்ட கல்யாணம் எப்டி இருக்கணு அப்டி இருக்கணுனு சொல்லிட்டு ஆனா அம்பது பேரு தா அப்ப வந்து லிமிட்டே இருந்தது
ஓ அம்பது பேர் தானா எங்க மேலேஜ அப்போ வந்து ஆகஸ்ட்ல நடந்துச்சு சோ வந்து ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்கு தா ரொம்ப கஷ்டோனு நெனைக்கிற ஜூலை வரைக்குதா ரொம்ப கஷ்டம் இரு ஆகஸ்ட்ல கொஞ்சோ ஃபிரீ ஆயிடுச்சு சோ ஏ என்கேஜ்மெண்ட் ஹால்ல தா நடந்துச்சு முன்னூறுக்கு பேரு மேரேஜ் வீட்ல தா நடந்துச்சு ஒரு ஏழ்நூறு பெருப்ப
ஏ வீட்லயே ஏழுநூறு பேருங்களா
ஆமா அது ஹஸ்பண்ட் வீட்டல கொஞ்சோ வீடு அந்த பக்கம் ஃப்ரீயான எடம் நெறைய இருந்துச்சு சோ அதுல ஸ்டேஜ் போட்டு அப்டியே ஒரு ஐநூறுக்கு மேல இருக்கு
செரிங்க நம்ம திருப்பியு பேசலாங்க
ஓகே அடுத்த கால் நம்
ஆஹ் செரி ஆஹ் செரி